அ நல்லாருக்கீங்ளா
அ நல்லாக்குறங்க நீங்க நல்லாக்குறிங்ளா
அ நல்லாருக்கங்க
வீட்ல எல்லா என்ன பண்றாங்
வீட்ல எல்லா இன்னிக்கு லீவுங்களாச்சு சண்டேவாச்சு எல்லாரு இருக்கிறாங்க எல்லா வெளைண்டுட்டு இருக்காங்க பசங்களல்லா உங்க வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
பெயின்டிங் ஒர்க் ரீடிங் ஒர்க் கொஞ்சோ இருந்து ஹோம் ஒர்க் பண்றாங்க
அப்டிங்களா பரவாயில்லியே சண்டே காலையில எந்திருச்சிது ஹோம் ஒர்க் பண்றாங்க
ஆனா சண்டேல வந்து நேரமே வேல முடிச்சுட்டு வெளில போயிருணு
ஓ அப்டிங்களா சரி சரிங்க
ஒரு ஜாப் கேட்டிருந்தீங்க இல்லயா
ஆமாங்க
ஜாப்கு எச்ஆர் பேசிட்டங்க
சரிங்க
இன்டர்வியூகு வந்து வரசொன்னாங்க.
சரி சரிங்க எப்ப வர சொல்லிருக்காங்க
நாளைக்கு வர முடியுங்களா
நாளைக்கு எத்தன மணிக்கு டைம் எதா சொல்லிருக்காங்களா
கால்ல ஒரு நைன்ஓ கிளாக் வந்துருக
சரிங்க
அது பயோடேட்டா சில எடுத்துட்டு வந்துருக
சரிங்க
இன்டர்வியூ சர்டிஃபிகெட்
சரிங்க ஒரிஜினலுங்களா
ஆமாங்க ஒரிஜினல் வெறிபிகேஷன் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க
எப்படிங்க காலையில எப்டி வருவீங்க
நான் வீட்ல அவரதான் கூட்டிட்டு வரணுங்க என்னா காலையில நேரம்னா நமக்கு வீட்டு வேலைய எல்லாம் முடி ட்டு வர கொஞ்ச இதா ஆயிரூங்கா ஏதாச்சு லேட் ஆயிடுசினா அப்புற பார்க்க முடியாம போயிரும் அதனால வீட்ல தான் அவர தான் கூட்டிகிட்டு வரணும் காலையில நைன் ஓ கிளாக் வந்தா போதுங்களா
ஆமாங்க நயனோக்லாக்
சரிங்க ஏதாச்சு இந்த மாரி அக்ரிமெண்ட் மாரி இவ்ளோ இயர் ஒர்க் பண்ணனும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதாவது சொல்லுவாங்களா
அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிகட் இருந்துச்சுன்னா அது வேணுங்க
சரிங்க
அடிஷ்னலா ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எல்ல சர்டிபிகேட் வேணும்
சரி சரிங்க
டிப்ளமோ டிகிரி அந்த மாதிரி எதுது பண்ணிருக்கிறமோ கிராஞ்வெட்டா போஸ்ட் கிராஜ்வேட்டா என்ன இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்க
ஓகேங்க
அடிஷன்ல ஒரு ஒன் இயர் பண்ணு இல்ல ஒரு சிக்ஸ் மந்த் பண்ணேன் அப்படின்னுா அந்த சர்டிபிகேட் வாங்கின் அப்றம் நீங்க எங்கயாது ஜாப்ல ஒர்க் பண்ணிக்கீங்கள ஏற்கனவே
ஆமாங்க
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிபிகேட் கேட்பாங்க அந்த கம்பெனியில வந்து எழுதிவாங்க
அப்படிங்களா சரிங்க
இப்பதைக்கு நீங்க வந்து படிச்சிருக்கிறீங்க இல்லையா அந்த படிச்ச சர்டிபிகேட் மட்டும் வேணும்
சரிங்க
அடிஷனலா இருக்கு இலைங்களா அடிஷனலா இருக்கறதெல்லாம் ஒரு டைம் கொடுப்பாங்க ஒன் வீக் அல்லது ஒன் மந்த் அந்தமரி
சரிங்க
அத வந்து அதுக்குள்ள சப்மிட் பண்ண போதும்
சரி சரிங்க இப்போ நம்ம பழைய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ இல்லைங்களா அந்த எப்டின்னா ஒர்க் ஒர்க் பண்ணிட்ருக்க அது ரிலீவ் ஆகுறகு ஏதாவது நம்ம ரிலீவ் பண்ணிட்டு தா வர முடியும் ஒரு டைம் அவங்க கிட்ட இப்பவா கே இது பண்ணணு இன்ன நம்ம புதுசா ஒரு ஆள் இப்பதா எடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு தா வர முடியுங்க அதுவரைக்கி ஏதாச்சி டைம் குடுப்பாங்களா இவங்க உள்ள உடனே ஜாயின் பண்றக்கு ஏதாது சொல்லிருவாங்களா
அப்படி சொல்ல மாட்டாங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையல் ஒர்க் குடுப்பாங்க நிக்கி
சரிங்க
அதுல இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புற ஒரு டைமிங் குடுப்பாங்க ஒன் மந்த் அல்லது டூ மந்த்ஸ் ஏத நா வர முடியு அப்டின்னா நீங்க பேசிக்கலா ஏற்கன ஏற்கனவே ஒர்க் பண்றீங்க இல்லையா
ஆமாங்க
அந்த ஜாப் வந்து நா ரிசைன் பண்ட்டு இங்க வர்றக்கு எனக்கு ஒரு டைம் வேணும்னு சொன்னனா ஒன் மந்த்ஸ் டூ மந்த்ஸ் கொடுப்பாங்க
சரிங்க
அது நீங்க இன்டர்வியூ வந்து இன்டர்வியூல பாஸ் ஆகணும்னு அடிதா அத சொல்லுவாங்க
சரி சரிங்க
நா ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்றேன்னு சொல்லீீருகிங்கன்னா அதுக்கு தகுந் மாரி அவங்க எப்ப வ டூட்டி ஜாய்ன் பண்ணி
சரிங்
அத கேட்டுட்டா அவங்க ஒன் மந்த்ஸ் டூ மந்த்ஸ் குடுப்பாங்க
சரிங்க இப்போ நம்மளுக்கு வந்துட்டுங்க ஜா இப்போ நம்ம வந்தா ஆபீஸ்ல எங்க பாக்கணுங்க ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்ளங்களா இல்ல டேட்ல சொன்னா போதுங்களா
ஆ கேட்ல வந்து சொன்னீங்கன்னா அவங்க அந்த ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிச்சிட்டுருவாங்க
ஹெச்ஆர் இருப்பாகா அவங்கள டைரெக்ட்டா கான்டக்ட் பண்ணிக்
சரிங்க
ஏதோ ஒரு ஞாயிற்று வர மாரி இருக்க
நாய்ஸ் வருதுங்களா இப்பங்க
இப்பள்ளங்க
சரி சரிங்க
அந்த எடத்ல வந்து இந்த மாரி இருக்கு பாரு சொல்லிருந்தாங்க அப்டின் சொன்னா யாருனு கேப்பாங்க அவுங்க நேரம் முடிஞ்ச் சொல்லிருங்க
உங்க நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்க நம்பர் சொல்லு சொல்லிலாங்களா உங்ளுக்கு சொல்லிலாமா
ஆ சொல்லு
செரி செரிங்க
சொல்லிடீங்னா அவுங்க என்னய கான்ரக்ட் பண்ணுவாங்க கான்டக்ட் பண்ட்டு இந்த மாரி வந்துருகாங்க நா வந்து நேரா அனுப்ச்சு
ம் இப்ப இண்ட்ருயூ பண்ணுனதயு வந்து ஜாயின் பண்ற இது சொல்லிருவாங்க இல்லைங்ளா டெம்ஸ் அண்ட் கண்டிஷன்லா சொல்லிருவாங்க
ஆமா கம்பெனியோட ரூல்ஸு ரெகுலேஷனு அப்போற டைமிங்
செரிங்
அடிஷ்னலா வந்து நீங்க கம்பெனி பஸ் யூஸ் பண்ணுவீங்ன்னா கம்பெனி பஸ்ல வர்ர அவங்களே எடுத்துபாங்க
செரிங்க
இங்கயே கேண்டின்ல லன்ச் வேணுனாலு சொல்லிர்லா
அதுக்கு க அமௌண்ட் எடுத்துக்குவாங்ளா
அமௌண்ட் எல்லா கெடையாதுங் ஃப்ரீ தா
செரி செரி விருப்பம் இருந்தா சாப்படலா இல்ல எதாது கம்பல்சரி சாப்படனுங்ளா
அப்புடி கெடையாதுங்க நம்ம விருப்பம் இருந்தா சாப்படலா வேண்டானா வேண்டான் சொல்ட்டம்னா நம்ம தனியா வீட்ல இருந்து கொண்டு வந்து சாப்டுக்லாங்
ஓ செரி செரிங் இதெல்லா ஜாய்ன் பண்ணும் போதே எல்லா கேப்பாங் இல்லைங்ளா
அது எல்லாமே இன்ட்ரியூல செலெக்ட் ஆன முன்னாடிதா அதெல்லா சொல்லுவாங்க
செர் செரிங்
இன்ட்ரியூல பாஸ் பண்ணவங்கள்தா அதெல்லா சொல்லுவாங்க அப்றோ உங்ளுக்கு டைமிங் வேனுனாலு ஒன் மந்த் மந்த் முடியாது அப்டினா இன்னு ஒன் மந்த் சேத்து கேட்டா அவுங்க சொல்லுவாங்க
செரிங்க
ஏனா இங்க நாங்களே வந்து ஜாய்ன் பண்ணிது ரிசைன் பண்ணி வேற கம்பெனிக் போற இது வேல்யூ இல்ல அப்டினாலு ஒரு த்ரீ மந்த்ஸ் மேக்சிமொ டைம் டைம் குடுப்பாங்க
செரிங்
ஆனா எடுக்றவங்ளுக்கு வந்து ஒன் மன்த் தா குடுப்பாங்க
செரிங்க
ஆல்ரெடி ரிசைன் பண்ணி வெளிய போறவங்களுக்கு த்ரீ மன்த்ஸ் ஒர்க் பண்ணோனு சொல்லுவாங்க
செரிங் இப்போ ஜாய்ன் பண்ணிட்டன் வச்சுகோங்க இந்த ஃபீ இந்த வந்து நம்ம லேடிஸ்லா பாத்தீங்னா அ ஆஃபீஸ் ஒர்க்கு தான போடுவாங்க உள்ள வந்து உங்ளுக்கு ஃபாம் இதுல ஒர்க் பண்ண சொல்ல மாட்டாங் இல்லைங்ளா ஃபீல்டுல
ஃபீல்டு வேலா சொல்ல மாட்டாங்க அங்க வந்து உங்குளுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்டினா அக்கௌண்ட்ஸ் தனி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க
செரிங்
அகாகௌன்ட் டிபாட்மெண்ட்ல ஒரு மேனேஜரு அதுக்கு ஒரு பத்து பேரு ஸ்டாஃபுக இருப்பாங்க
செரிங்க
இந்த மாரி க்ரூப்பா ஒர்க் பண்ற மாரிதா இருக்கு
செரிங் செரிங்க
நீங்க தனியாலா ஒர்க் பண்ற மாரி இருக்காது
செரிங்க
ஆல்ரெடி வந்து ஆறு ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றாங்க
ஆஃபீஸ்குள்ளைங்க
ஆமாங்க
சரிங்
ஒர்க்லோடு முடியல அப்டின்றக்காக எக்ஸ்ட்ரா இன்னொருத்தர் வேணுன் சொல்லி அவங்க அப்பாய்ண் மெண்ட் பண்ணுவாங் அதுக்காகத்தா இங்க வந்து இப்டி ஒர்க் பண்றாங்க
இப்போ நம்ம இன்டரியூ அட்டன் பண்ணம்னா அந்த பிரான்ச்லயே போட்ருவாங்களா இல்ல உங்களுக்கு பிரான்ச் வேற எங்கயோ இருக் குன்னு சொன்னீங்களே அதுல எதாவது மாத்தி உட்ருவாங்ளா
அங்க மாத்த மாட்டாங்க அல்ரெடி இங்கயே வந்து ஒரு பர்சன் வேணுன் சொல்லிதா பாக்க முடியு அப்ற என் அது மாத்த மாட்டாங்க அப்பற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இல்லிங்ளா
ஆமாங்க
நீங்க அவங்கள விட டேலண்ட் ஆகும்போது நறைய போஸ்டிங் மாத்தும் போதுதா மாத்த வாய்ப்பு
வேற பக்கோ சரிங்க
அது வரைக்குமே இங்கேயே இருந்துக்குலா
செர் செரிங்க
ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு டூ இயர்ஸ் அல்லது த்ரீ இயர்ஸுன் சொல்லி கிரேட் சேஞ்சுன் சொல்லி காங்க
செரிங்க
அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஜாயின் பண்றீீங்க இந்த வருஷோ ஒன்னோரு ரெண்டு வருஷத்துல உங்களோட ப அக்கவுண்ட்சு ஹையா இருக்கு
செர் செரிங்க
ஆல்ரெடி இருக்குற ஸ்டாஃப் விட நீங்க வந்து நாலேஜ் பர்சனா இருக்கும்போது அப்கிரேட் பண்ணுவாங்க
செரிங்
அப்டி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹயர் போஸ்ட் கெடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும்
ஓகேங்க ரொம்ப கு சந்தோஷமான விஷய சொல்லிருக்கீங்க பரவால்ல ஜாப் தா எனக்கு சோ இங்கேயு ரிலீவ் ஆகுற மாரி நா சொல்லிட்டேங்களா கொஞ்சோ நம்மளுக்கு டைமிங் செட் ஆக மாட்டேங்கிதுங்க கொஞ்சோ ஒர்க்லோடும் அதிகமா இருக்கு அதனால தா சரின்ட்டு உங்களட்ட கேட்டிருந்தே நா வீட்லவே பேசணுங்க அவர் கிட்ட பேசிட்டு ஏன்னா எனக்கு பிரான்ஞ்ச் மாத்தி போட்டாங்க வச்சுக்கோங்க வீட்டுல அவர் அனுப்ப மாட்டாரு ஏன்னா இது நம்ம பக்கமா இருக்குது பசங்களையு பாத்துட்டு நம்ம ஜாபுக்கு வந் துக்கலா கொஞ்சோ ஒரே டிஸ்டன்ஸா இருக்கு ம் அவரு ஆன் தி வேல போம்போது என்னைய விட் டுட்டு போயிருவாரு டிராப் பண்ணிட்டு போயிருவாங்க வேற எங்காதுன்னா தனியா நம்ம போற மாரி இருக்கு பசங்களையு பாத்துட்டு வேலையு கன் டினியூ பண்றக்கு கொஞ்சோ கஷ்டமாயிறு அதனால தா ரொம்ப யோச்சே செரின்ட்டு ம்
அது பாத்துங்க உங்களுக்கு வந்து சேம் டைமிங் தா இருக்கு இங்க இருந்து அங்க போற மாரி இருந்தாலு இங்க இருந்து கம்பெனி பஸ் இருக்கு
செ ஓ கம்பெனி பஸ் இருக்குங்க்ளா
வச்சு இருக்காங் நீ பஸ்ல ஏறிட்டீங்கன்னா நாங்க போயிட்டு ரிட்டன் வரும்போது ப ஸ்லயே வந்துக்லா
கம்பெனி பஸ்லயே வந்துக்லா
வந்துக்லா ஆனா டைமிங் மட்டு எயிட் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் சார்பா இருக்கனு அ இருக்கனு
செரிங்க
ந லேட் பஞ்சுல அடிக் கூடாது
பஸ்ஸுக்கு ஏதாவது அமௌண்டுப்பே நமக்கு சேலரில இருந்து கட் பண்ணுவாங்களா
அதெல்லா ஃபிரித்தாங்க
ஓ பரவாயில்லைங்க இந்தளவு ஃபெசிலிட்டி பண்றாங்க
செரிங்க நீங்க வீட்டுல பேசிட்டு சொல்லுங்க
செரிங்க நா வீட்டு்ல பேசிட்டு உங்களுக்கு மறுபடியு நானு உங்கள காண்டாக்ட் பண்றேங்க ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகேங்க பாய்ங்க